ஆ
சாரிங்க சாரிங்க அ கொஞ்சோ ந வந்து டப்ஃபா ஒரு மாரி குழப்பிட்டேன் இருங்க இப்ப கரெக்டா கேக்குற
ம்
ஒரு ரூம்ல அ பத்து மெழுகுவத்தி எரிஞ்சிருந்தது காத்துல மூணு அணஞ்சிருச்சு காலைல எ எத்தனை மெழுகுவத்தி இருக்கும்
ஃபஸ்ட்
ம் ஹலோ
டிச்சா
இருக்கீங்களா சொல்லுங்
இருக்க நை மெல் பத்து மெழுகுவத்தில நைட்டு மூணு மெழுகுவத்தி அணஞ்சிருச்சு
ஆமா காலையில எத்தன இருக்கும்
பத்துந்தான் இருக்கோ
சொல்ட்டுமா
பத்துல மூணு அணஞ்சிருச்சா இல்ல பத் மூணு அணஞ்சிருச்சா
மூணு தான் அணஞ்சிருச்சு
பத்துமே தான் இருக்கும் அங்க பத்திரமா சொல்லே
சேரி இல்ல மூணுதான் இருக்கும்
ஏ
ஆமா பத்து மெழுகுவர்தி எரிய வைக்கிறாங்க காத்துல மூணு மட்டும் அணஞ்சிருது மீதி ஏழுமே நோ நைட்ல இருந்து கால்ல வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருந்தா அப்டே உறிக்கிட்டு இருக்காது
ஐயோ ஏசுவே ச ம்
காண்டாவுதா இதே மாறிதா நீ ஒருவொருவாட்டி கடி ஜோக் சொல்லும் போது இப்டிதான் இருக்கு காண்டாகும்
சிரிப்பா இருக்கும் என்து உன்து காண்டாவுது என்து காமெடியா இருக்கும் மனசாட்சி தொட்டு சொல்லி என்து எப்டி இருக்கும்ட்டு நீ சொல்றது இது நீயே சிரிக்க மாட்ற அந்த அளவுக்கு இருக்கு யோஸ்சிக்கோ அப்ப
ஏ நா ஃபிப்து ஏ நா சிக்ஸ் சிச்சினு தான் இருந்த நான் வந்து இது கடிஜோக்கல்லா இல்ல இது வந்து ஜஸ்ட் விடு கதைகள் தான்
எ சொல்லு சொல்லு நெக்ஸ்ட் சொல்லு இப்ப நான் மூள மூள வேல செய்ய போற லைட்டா தூக்கோ வருது அதா கொஞ்சோ ஸ்லோவா ஆய்ட்ட சேர் பட்டு பட்டுனு சொல்லே
சேரி இரு
ம்
அ என்கிட்ட வந்து சாவி கொஞ்சோ இருக்கு ஆனா பூட்டுகள திறக்க முடியாது நா யாரு
மனசு அப்றோம் கண்ணு செவூரு நறையா இருக்கு
ஆப்ஜெக்ட்
கதவு கதவு வந்து சவி இருந்தா தொரகுரமே
அதா எகிட்ட கேஸ் இருக்கு பட் பூட்டுகுள்ள இருக்காது பூட்டுக்கு பூட்டுகள திறக்க முடியாது சாரி கரெக்ட்டாதா சொன்ன சாவி இருக்குடி ஆன பூட்டுகள தறக்க முடியாது நா யார்
பேப்பர் சாவி
உண்மையான சாவிதா இருக்கு சாவிதாமா பேப்பர் சவில்லா தெரியாதாது ஆனா சாவி கீஸ்
கரெக்டான சாவிய போட்டா தொரக்க போற
கீஸ் ஆனா பூட்டு இருக்கு ஆனா அந்த பூட்டலா தொறக்கவே முடியாது அது ஒரு ஆப்ஜெக்ட்
ம்
நீ கீலயே பத்தன வரு ஆப்ஜெக்ட் அது ஒரு ஆப்ஜெக்ட் அது ஒரு ஆப்ஜெக்ட் அதுல மியூசிக்ஸ்லா வரு
ஹெட்செட்
வேற வேற
தெரில சொல்லு
கீபோடு
கீபோட் ஓ
அதா சொன்ன கீ கீனு
கீபோட் நல்லாருக்கு இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட்டு
ஆ செரி இன்ட்ரஸ்டிங் ம்
ம்
எத்தன மொற குடுத்தாலு பயன்படுத்தலா ஆனா ரெண்டு வாட்டி குடுத்தா யாரு பயன்படுத்த முடியாது
எத்தனவாட்டி குடுத்தாலு பயன்படுத்தலா ரெண்டாவ்து வாட்டி குடுத்தா பயன்படுத்த முடியாதா என்னா கத இது
எ இரு இரு சாரி சாரி ஒரு முற குடுத்தா பயன்படுத்தலா ஆனா இரு ரெண்டு வாட்டி குடுத்தா அது யாரு பயன்படுத்த முடியாது அரு ஒரு போர்டா கூட இருக்கலா ஒருத்தருங்களுக்கு அது ஒரு வேர்டா இருக்கலா அது ஒருத்தங்களுக்கு சொல்றதா இருக்கலா
வைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்
அத ஒருமொற கொடுத்தாதா அதுக்கு வந்து வேல்யூ இருக்கு
அதா மேரேஜு ஃர்ஸ்ட் டைம் பண்றத்தா வேல்யூ செகண்ட் டைம் மேரேஜ் பண்றது வேல்யூ இல்லை
மேரேஜுக்கூட ஒன்னு மட்டு கடைசி வரிக்கு நம்ம கடபிடிப்போ மேரேஜுக் இதுவேற காதல் மண்ணாங்கட்டி எல்லாத்தியும் சொல்னேருக்கு
அதா என்ன கடபிடிக்கணு உறவு
ஒன்னு மட்டு கடபுடிப்போ கடசி வரிக்கு அது நம்முளுக்கு மனசுல நிக்கு
இந்த மேரேஜ் லைஃதான ஆனா
மேரேஜ் லைஃப்னு சொல்ல முடியாது நீ நார்மல் லைஃப்ல கூட அத யூஸ் பண்ணலா ஆனா ஒரு வாட்டி சொன்னா தாண்டி அதுக்கு வந்து வேல்யூ இருக்கு ஆனா ரெண்டு வாட்டில்லா குடுத்தானா நீ அதுக்கு வேல்யூவே கெடையாது
நம்பிக்க
ம் வேற ம் அப்படிதா வரு அந்த இதுலதா வரு
ட்ரஸ்ட்டு தா வரு வேற மோஸ்ட்டா ட்ரஸ்ட்டு தா பண்ணுவாங்க
நா சொல்டே அது ஒரு வேர்டு
ஆனா நம்பிக்
வார்த்தோ வார்த்த ஒரு சென்டன்ஸ் மூலியமா இது பண்ணுவ இது
அதா சந்தோஷோ நா ஒன்ன கடைசி வரைக்கு பாத்துப்பே நல்லா பாத்
ஆ அதுதா அதுதா அதுக்கு
கடசி வரைக்கு உன்ன நா ஹாப்பியா வச்சிருப்பே
ஆ அதுக்கு வந்து தமிழ்ல என்ன சொல்வ
அதா கடைசி வரைக்கும் நா உன்ன சந்தோஷமா வச்சுப்பே
அதுக்கு ஒரு குட்டி வேர்டு இருக்கு நீ பெரி சென்டன்ஸா சொல்றல அ சின்ன வார்த்தேல முடிச்சுடுவாங்க நீ சொல்றத
ஏமாத்த மாட்டே
நா ஆன்சரே சொல்லிடுறே
எந்த
வாக்குறுதி
ம் வாக் குறுதி ம் வெயிட் தயவு செஞ்சி ஜெயந் வந் பாத் ஓ ஏசுவே ஏ தயவு செஞ்சி இத பாக்காத குகூல்ல பாக்காத வெறுப்பாவுது பக்கத்திலே வந்து அப்பா ஃபோன்ல பாத்துனு இருக்கா தெய்வு செஞ்சு பண்ணாதா தெய்வா துப்பேப் பழமொழி யாரிது கடி ஜோக் ஏதாச்சு யோசி
சேரி ஒரு பொண்ணுக்கு ஏழு கொழந்தைங்களா
செரி
ஒரு ஒரு கொழந்தைக்கு ஒரு ஒரு சகோதரனா சகோதரே இரு க்காங்க மொத்தோ எத்தன கொழந்த
புரில புரில புரில
ஒரு பொண்ணுக்கு ஏழு கொழந்தைங்களா
ஆ
ஒவ்வொரு கொழந்தைக்கு ஒரு சகோதரே இருக் இருக்றா மொத்த எத்தன கொழந்த
ஒரு ஒரு சகோதரனா இல்ல ஒரு சகோதரனா
ஒரு பொண்ணுக்கு ஏழு கொழந்தைகள்
ஆ
ஒவ்வொரு கொழந்தைக்கு ஒரு சகோதரே இருக்றா அப்போ மொத்த எத்தன கொழந்தைகள் ம் கரெக்ட்
மொத்தோ அதா கேட்ட ஒவ்வொரு கொழந்தைக்கா இல்ல ஒரு கொழந்தைக்கானு
மோ
ம் ஹு கவனிக்கனு வேல்ஸ் பப்பா
ஆனா நீதா அதிகமா பொறுப்பு
இந்த மாரி சொன்னா புரியூ நல்லா தூய தமிழ்ல நல்லா பேசுறே சிரிப்பா
ஏய் நா ஒரு சிலதெல்லா தூயத்தமிழ்லயே நா பேசவே இல்ல
சேரி பொறு இரு நா இவ்ளோ நேரோ நீ சொன்னல நா சொல்றே
ஆ ஆ
ம்
ம் சொல்றியா நா சொல்வா
இரு ஒரு மாட்டு மாட்டு மந்தருக்கு ‌
ம்
ம் எல்லா மாடுக்கிட்டியு பால் கறக்குறாங்க
ம்
ஓகேவா
ஆ
ஒரு மாடு கிட்ட மட்டு பால் கறக்கல யா
ஆ அது மில்க் மில்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காது
இல்ல தப்பு
அது எரும மாடாருக்கு
தப்பு
என்ன ஆண் மாடா
ஆ எரும மாடு எரும மாடு கூட பால் கறப்பாங்க தெரிமா
ஆ எரும மாட்டு பால் செரி ஆண் பாலா ச்சீ ஆண் மாடா
ஆண் பால் எரும மா ச்சீ ஆண் மாடு தா
கரெக்டா
காள மாடு
ஓ சேரி விடு காளமாடுன் வர்ல ஆண் மா டுன் சொல்ட்டே
அத்னால தா அமைதியா வுட்டே நானு
ஓ
சேர் சேரி ஒங்க வீட்ல எல்லாரையு கேட்டேன் சொல்லு பாத்து பத்ரமா இருக்க சொல்லு
ம் எனக்கு வேற தூக்கமா வருது
தூக்கம்மா வருது செரி பாய் இரு சும்மா வெறுப்பேத்தின்னுக்குற நல்லா
ம் சே கட் பண்ணு பாய்
பாய்
ம் பாய்
ப பாய் பாய்